ஹலோ
என்னடி பண்ற
சும்மாதா இருக்கே படுத்துருக்கறன்டி
ம் எ ஒருமாரி டல்லா பேசுறே
ஆனா இவ்ளோ நேரோ போய் பீச்ல ஆடிட்டு வந்த ஆட்ன டயட்டு ஒடம்புல்லா வலிக்குது இங்க வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்துருந்த
ம்
நேத்து ஃபுல்லா பயங்கர மழ ரெண்டு நாளா மழ சேரி இன்னிக்கு இல்லாம இருந்துச்சு சேரி ஓகே பசங்க வேற அழுதுட்டே இருந்தானுங்க ஃபேமிலியோட வந்தோ வெகேஷன் ட்ரிப்கு சேரி சேரி ஓகே இன்னிக் போயிட்டு வந்தர்லா அதுக்கப்பறோ மழ வந்துருச்சுன்னா போ முடியாது அப்டின்டு
ம்
போயிட்டு பீச்ல போய் நல்லா ஆட்டோ ஆனாலு ஃபஸ்ட்டு இருந்தமாரி இல்லடி ஆ ஃபஸ்ட்டு இப்டி ஃபுல்ல நல்லாருக்கு ஒரே லென்துக் கு இப்ப என்னன்னா தண்ணி வந்து மேல வந்துருச்சு கரைக்க நெறைய் ஆமா கரையிலேலா ஃபுல்லா மண்ணே இல்ல புல்லா அரிச்சு அரிச்சு போயிடுச்சு அதனால என்னனா அந்த அ இந்த சினிமாலெல்லா காட்டுவாங்க பத்தியா பீச்லேலா சைட்ல பெரிய பெரிய பாறைகள்லா இருக்குற மாதிரி
ஆமா
அது மாதிரி ஒரு இருவது அடிக்கி ஒரு இது வந்துட்டு அப்டியே இந்த பால மாதிரி கொஞ்ச தூர வரைக்கி கல்லா போட் ட்டு ஃபில் பண்ணி வச்சிருக்குறாங்க
ஓ சேர் சேரி செரி அந்த கல்ல கருங்கல் கொட்டி வச்சிருக்
ஆ ஆமா அப்ற அது கருங்கல் எப் ப்டி இப்டி அ ஸ்ட்ரைட் லென்துக்கில்ல கடல பாத்த மாதிரி அப்டி கொட்டி வச்சிருக் க்றாங்க
ம்
ஒரு இருவது அடிக்கி ஒன்ஸ் வந்து அப்டி கொட்டி வெச்சிருக்குறாங்க
அதுல பாத்து தாண்டி எறங்கணு காலெல்லா உள்ள சிக்கிக்கு
அதுனா ஒரே இதுக்குதா போட்ருக்குறாங்க அ கொஞ்சோ என்ன சொல்றது ஒரு மு ப்பது அடினே வச்சுக்கோயே கொஞ்ச கேப் இருக்கு கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா அப்டியே வந்து விட்டு விட் ட்டு இந்த கருங்கல் வந்து போட்டு வச்சிருக்குறாங்க
ம்
ஃபஸ்ட்டெல்லா வந்து நல்லாருக் கு குளிக்கிறதுக்கு இப்ப என்னனா பயங்கரமா உப்பு கறிக்கிது மூஞ்சியெல்லா எரிய ஆரம்மிச் சிருச்சு மூஞ்சு கண்ணெல்லா பயங்கரமா எரியிது உப்பு ஜாஸ்தியா தெரியுது
ம் அது வெயில் லாடி பத்தாததுக்கு உப்பு ஓ இதாகுல வெயிலுக்கு
ஓம் ஃபஸ்ட்டு வ மொதல்ல இப்ப இப்ப என்ன ரீசென்டா ஒரு அஞ்சு மாஸ்த்துக்கு முன்னாடிதா வந்திருந்தோ
ம்
வந்திருக்கம் போதுலா இப்டி இல்லவே இல்ல இப்ப என்னன்னா பயங்கரமா உப்பு கறிக்கிது கண்ணுல பட்டா இது வளந்து கல்லல்லா போட்ட னாலயா என்ன ஒன்னு தெரியல அப்டி குப்பையா கடக்குது கடல் ஃபுல்லா
ஐயய்யோ அப்பற எங்க எங்க ஸ்டே பண்ணிக்கிறது
ஸ்டே வந்துட்டு இந்த சர்ச்லருந்து நெறைய ரூம்ஸ் இருக்கு அப்பாட் ண்ட் அப்பாட்மெ
ம் டவரு விட்டு விட்டு கெடைக்கும் போலருக்குடி
பில்டிங்ஸா கட்டிக்கட்டி வ ஃப்ரியா
ம் ஆமா ஆ ஹா இப்பவுமே ஒரு மாறு ஆ இப்ப கேக்குது
ஆ ம் அது இந்த சர்ச்லே ரூமுங்க தனியா இருக் ஏசி ரூமு நா சிரூமு அப்டின்னு அதுலதா ஸ்டே பண்ணிருக்குறோ வெளில உன்னு ஜாஸ்தியாகு அ னால சேரி வேணா அ வெளில பிரைவேட்ல ட்ரை பண்ண அப்டின்ட்டு அப்ற இதுலே கெடச்சிருச்சு அதனால இங்கே ஸ்டே பண்ணியாச்சு ஆமா
சேரி சேரி இத யாரு வேணாலு புக் பண்லாமா இல்ல எப்டி
நீ என்ன க்குற
நா டி சும்மாதான்டி இப்பதா அம்மா வீட்ல இருந்து இங்க வந்த நா பேசறது கேக்குதா ஆ அம்மா வீட்ல இருந்து இன்னிக்கி காலைலதா நேரத்துல கெளம்பி வந்த வீடு சிப்ட் பண்ணமா அது வேற வீட்டு வேல ஊர்ப்பட்டது இருக்கு ஓ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளா வேலையே வேல வேலையே சுத்தமா தீரவே மாட்டேது
நீ கொஞ்ச கொஞ்சமா தயவு செஞ்சு பண்ணு உனக்கே ஹெல்த் இஷு இருக்கு மொத்தமா வந்து போட்டுட்டு அதுக்கப் அப்றோ எனக்கு வயிறு வலிக்கிது என்னால முடிலன்னு மறுவடி அம்மா வீட்டுக் போற மாரி வெச்சிட்டுருக்காத கொஞ்ச கொஞ்சமா பண்ணு
இல்லடி அம்மாவு போவேணா அப்டின்னு தா சொன்னாங்க அப்றோ நானு செரி ஆள விட்டு கிளீன் பண்ணிக்கிறே ஆள் வருவாங்க அவங்கள விட்டு கிளீன் பண்ணிக்கிறேன்னு வந் வந்து வந்துட்டே வர சொல்லியிருந்தே வரன்னாங்க கடசில பாத்தா வர்லன் நானே கிளீன் பண்ணி குடுக்குற மாரி ஆயிடுச்சு அப்றோ என்ன பண்றதுன்னு எனக்கே தெரில அப்றோ நம்ம பண்ணித்தானே ஆகணு
சேரி அவங்க வேற எப்ப வருவாங்கன்னு கேட்டு அப்ப பண்ணிக்கலால
இல்லடி அப்பாவோடது வந்து ஃபர்ட்டே வந்து ஒரு புதங்கெழம வருது செரி ஃபேமிலியா எங்காது வெளிய போலா அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணு மேரேஜ் இருக்கு
ம்
செரி அங்க போவோ இப்ப எங்கேயு வெகேஷன் டூர் போல நாங்க எங்கேயு ஃபேம்லியா கொழந்தைங்க அம்மா வீட்ல இருக்காங்காட்டி செரி அங்கயாவது போவோ அப்டின்னாரு அப்பா அதனால செரி அதுக்குள்ள வேலைய முடிச்சு வெச்சுட்டு ஊருக்கு போயிட்டா போயிக்கலா அப்டின்ட்டுதா வந்த அப்றோ எங்க வீட்ல வேற தண்ணி
கொஞ்ச கொஞ்சமா பண்ணு
ம் அப்றோ எங்க வீட்ல வேற இப்போ நாங்க குடி வந்த வீட்ல வேற தண்ணி டேங்க்கு நெலத்தொட்டி இருக் குள்ள அது ரொம்ப லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆ ஃபுல்லா வளிய நப்பி வெச்சா நல்ல தண்ணி வரும்போது ஆ இப்ப புதுசா போனோல்ல அந்த வீட்ல வளிய நப்பி வெச்சா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரோ லிட்டர் கீழ போயிருது அப்றோ என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்கு ஃபுல்லா அந்த ஆ பட்டி மாவு அது இதுன்னு வெச்சு கிராக்ரி கிராக் வெச்சு அடச்சோ அதுக்கப்றோ மறுவடி தண்ணி விட்டு பாத்தா மறுவடி லீக் ஆச்சு அப்றோ மறுவடி கொத்தி விட்டு பூசுனாங்க மறுவடியு லீக்காச்சு அப்றோ மறுவடியு என்ன பண்ணாங்க டாக்டர் பிக்ஸ் வாங்கி அடிச்சு விட்டாங்க அது அப்பவு லீக்காச்சு மறுவடியு ஏதோ ஒரு ஒயிட் கலர்ல ஒரு பெயிண்ட் மாரி ஆ அது ஏதோ கம் வாட்டர் ப்ரூஃப் இது லீக்கேஜ் ஆகாம இக்குறக்கு கேக்குதா
ஹலோ ஹலோ ஆ இல்ல நீங்கதா பாக்குறீங்ளா இல்ல ஹவுஸ் ஓனரான்னு கேக்குற
இல்லடி நாங்கதா எல்லா பாக்குறோ
அப்பற இத்தன டைம் பண்ணியு வந்துட்டு தண்ணி நிக்க மாட்டேங்கதுன்னா அப்பற வேற என்னதா பண்ண போறிங்க தண்ணி பிரச்சனையாலதா ஒரு வீடே பாத்துச்சு
ஆமா அப்பற அதனால என்னன்னா இப்ப வந்து நாளைக்கு ஒரு மேய்சன் மாரி மே சன வர சொல்லியிருக்கோ அவங்க வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகிற எடத்துல கொத்தி விட்டு பூசணு
அது எங்க லீக்கேஜ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாச்சா
ஆ நாங்க போன வாரோ ஃபுல்லா ட்ரை பண்ணி வச்சிருந்தோ தொட்டிய அப்ப என்னாச்சு து ட்ரை பண்ண எடத்துல வந்து ஃபுல்லா ஆ ஒரு எடத்துல மட்டு அந்த ஈர காயவே இல்ல ஆ அப்சர்வான தண்ணி ஆப்போசிட் நம்மள தொட்டிக்குள்ள வரு தெரியுமா ஈரமா தெரியுல்ல அது மாரியே இருந்தது சரி அது பாத்தா வந் ஈரமாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு தா வந்து அ அது சரி அவங்க ஹவுஸ் ஓனருக்கு போன் பண்ணி நாங்களு ஒரு டூ தௌசண்ட் பக்கொ செலவு பண்ட்டோ அது வந்து தண்ணி நிக்க மாட்டே இது லீக் ஆயிட்டே இருக்கு அப்படினதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க கொத்தி விட்டுதா பூசணுனு சொல்லிரு இருக்காங்க அப்படினதுக்கு சரி மேஸ்திரி கூப்ட்டு வந்து பூசிருங்கன்னு சொல்ட்டாங்க கொத்தி விட்டு நாளைக்கு மேஸ்திரி வறராங்க வந்து பாத்துட்டு என்ன பண்றதுன் சொல்லுவாரு கொத்தி விட்டு பூசணு
இல்ல நா கேக்குறே இப்ப இருக்க இந்த ஹவுஸ் ஓனர்கல்லா நீங்களே பாத்துக்கோங்க நீங்களே பா த்துக்கோங்கன்னா அப்போ நம்ம வீட்ட விட்டு காலி பண்ணும் போது அங்க ஒடஞ்சிருக்கு இங்க ஒடஞ்சிருக்குன்னு பிரேக்கேஜ் அமௌண்ட் எல்லா வந்து புடிக்குறாங்கல்ல அப்ப இந்த காசல்லா மட் அவங்க பண்ணியே பண்ணிக்க மாட்டேிக்கிறாங்க நா கேக்குற இல்ல அவங்கதான ரெடி பண்ணி தரணு நம்மளா வந்து வருஷ முழுக்க உக்காந்துட்ருக்க போறாங்க
இல்லடி எங்க ஹவுஸ் ஓனர் எப்டின்னா நாங்க டென் தௌசண்ட் அதாவது நாங்க காலி பண்ணி போவோ தெரியுமா ஆ அப் இப்ப புடிக்க வேண்டிய காச இப்பவே எங்கள போட சொல்லிட்டாரு டென் தௌசண்ட் போட்டுட் டு அவரோட டென் தௌசண்ட் ஆமா அவரோட டென் தௌசண்ட் போட்டு அவரு வீட்ட சுத்தி வெள்ளையடிக்க ஆளோட சொல்லிட்டாரு வெளிய உள்ளா அடிக்கிறது எங்களோட காஸ்தா அந்த டென் தௌசண்ட்ல உள்ளடிக்கிறது பாத்ரூம் க்ளீனிங் அது இதுல்லா எல்லா நாங்க பண்ணிட்டோ எங்கள்து கையில இருந்து காசு கொஞ்ச எச்சுதா போ ஆ போச்சு இப்டி இருந்தாலு ஒரு ரெண்டு மூணு வருசோ இருப்போ சரி கொழந்தைகள வச்சிருக்கோ கொஞ்ச ஹைஜீனா இருக்கணும்னு சொல்ட்டுதா பாத் ரூம் எலா ஆசிட் க்ளீன் பண்ணோ
ம்
ம் மொதல இருந்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வீடு இருக்குல்ல ஒரு கூட்டுறதோ இல்ல கழுவுறதோ எதுவுமே இல்லையாட்ருக்கு ஃபுல்லா பாசம் புடிச்சு கெடக்குடி அத வந்து நம்ம எப்டி ஆ கொழந்தைங்கள வச்சிட்டு நம்ம எப்டி அத வச்சுட்டு யூஸ் பண்ண முடியு நா எப்ப இருந்து ஆலோஸ்ச்ட்டுருக்கே தெரிமா வீடு ஃபுல்லா வெளிய உள்ள ம் மாடில அப்பறோ வந்து பாத்ரூம் எல்லா வந்து அந்தளவுக் கிளீன் இல்ல ஒரு மாரி திட்டு திட்டா அப்றோ அது ஏசிட் வாஷ் பண்ணுச்சு
ம்
நீ இந்த பக்கோ வந்தீன்னா வீட்டுக்கு வா தெரியு வீடு பாக்கறக்கு த இது என்ன பிரச்சனனா இங்க தனி வீடு கெடைக்கறதே பெருசு ப்ப நா இருக்க ஏரியால
மாச ஃபுல்லா இங்கதா இருப்பியா வரு அண்ணாவோட இருக்குது
ஆ நா இ அ அங்க ஊருக் போய்டுவே ஊருக் போய்ட்டு வந்துருவே ஒரு பத்து நாள்ல வந்துருவே
ஆ
நா வரவேண்டியதிருக்கு இருவத்தொன்னாந்தேதி வந்துருவே
ஹலோ
வரவேண்டியதிருக்கு இவுங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் எல்லா வாங்கணு கேக்குதா
கேக்குது கேக்குது
சேரிடி சேரி நா வெக்கறே
ஆ சேரி ஓகேடி கூப்பட்றே எனக்கு எதோ விட்டு விட்டு கேக்கற மேர்ரு க்குது நா கூப்பட்ற இரு என்னன் பாத்துட்டு
ஆமா சேரி ஓகே பாய்டி
பாய் பாய்